ஹலோ வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நா இப்பதாங்க ஓய்வு எடுக்கலாம்னு இருந்தே அதுக்குள்ள நீங்க கால் பண்ணி தொல்ல பண்ணிடனோ இல்ல இல்ல இல்ல தொல்லை எல்லா இல்ல சேரி மதிய நேரம் எந்த வேல செய்ய துங்க அதனால ஓய்வு எடு படுத்திருக்கிறே படுத்திட்டு இருக்கீங்களா நீங்க வேற வேல உங்க கிட்ட பேசணும்னு தோணுச்சு அதா போன் பண்ண ஓ அப்படிங்களா சேரி சேரி மி க்க மகிழ்ச்சி நீங்க போன என்ன தொடர்பு கொண்டதுக்கு
உம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அதா ஓய்வு எடுத்துட்டு இருந்த சொன்னீங்க
சொன்னீங்களா ஆமாங்க இவ்ளோ நாள் வேல பாத் து ஒரு மோசமான வேலைல போய் சேர்ந்துட்டே கொடுமப்படுத்தி எடுத்துட்டாங்க அதனால அதுல வந்து வெளியே வந்து இப்போ தா ஓய்வெடு க்கல இனிமல வேல பாக்குறதுனாலே எனக்கு பயமா இருக்கு அந்த அளவுக்கு பயமா இருக்கு வேல பாக்குறது அந்த வேல பார்த்ததுல இருந்து எங்க அதே மாரி வேல நமக்கு கெடச்சுருமோனு வேர எனக்கு ஒரே பயோ நானு அப்படிதாங்க ஒ ஒரு வருஷோ சரியான ஒரு வேலைல மாட்டிக்கிட்ட ஒரு அஞ்சு நிம்ஷ் எந்திர்ச்சுப் போ கூடாது ஒடனே போக கூடாது அ பாத்ரூம் போனா கூட ஃபோன் எடுத்துட்டே போனுன்ற மாரி கேவலமான ஒரு வேல இந்த மாதிரி ஒரு வேலய நா என் லை பாத்ரூம் போன கூட சில பேர் கிட்ட பெர்மிஷன் கேக்குற மாரி இருக்கு ஆமா அது தா இருக்கறதுலே கொடுமையானது கேவலமான வேலைய எ வாழ்க் கைல நானு இது வரைக் கு பாத்ததே இல்ல பாத்ததே இல்லேங்க அவ்வளவு பெரிய வெளிநாட்டு கம்பனி ல யெல்லா வேல செஞ்சுட்டு வந்து வேல பாத்திருக்கோம் ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான வேல நா இனிமேலு வேல தேடணுனா தெளிவா தா தேடணுனு இருக்குற ஆமா இல்ல வேல வேலெல்ல சே போதல்லா அந்த மாதிரி எதுமே சொல்லல இப்பதா வந்துட்டு ஆமா அந்த ஆமா அந்த மாதிரி ஆள் சேர சேர அவுங்களுக் அப்டியே குளிர்விட்டு போச்சு ரொம்ப ஆமா உண்மையா வேல பாக்குறவுங்களுக் கு என்னைக்குமே மதிப்பிருந்ததில்லைல ஆமா நாங்களு பா நானு பாத்திருக்கே வ எ வாழ் இந்த மாதிரி நானு ரெண்டு வே பெரிய கம்பனி வேலைலயெல்லா பாத்துட்டு வந்திருக்கே ஆனா இந்த மாத் திரி ஒரு கேவலமான ஜால்ராத் தட்ர வேலைய நா எங்கயு பா அவுகளுக்கு மட்டு குடுக்குற மரியாதைய மத்தவ் அதுக்காக ஏ இருக்கறவுங்கல எல்லா ட்டந் தட்டி பேசனு கேட்ட நா நானுந் தாங்க ஆஸ்பத்திரிக்கு போயி யி நோயி நோயின் சொல்லிட் ட்டு அங்க போய் கேட்டா ஆஹ் ஒ எனக்கு சாப்பாடே சாப்ட முடியாதளவுக் கு நா சாப்பாடு கூட சாப்புடாம அவ்ளோ நேர்மையா உழச்சு கொட்டுன கடசில பாத்தா இன்னிக்கு மதிக்க கூட மாட்டிங்கறாங்க அந்தளவுக்கு அவுங்கள வந்து குழு இதாயிடுச் வேற என்ன பண்றது அது மட்டும் எத்தனை நாளைக்கு நிலைக்கு போது உண் உண்மையா இருந்தவனுக்கு தான் நேரம் கண்டிப்பா வரும் ஆமா நமக்கு இந்த வேலை இல்லேன்னா வேற வேலை தேடிக்கலாம் மனதைரியம் இருக்குது ஏன்னா நம்ம உண்மையா வேலை செய்யறோம் அதனால வந்து நம்மளும் வேற வேலை தேடி ல அவங்க உழைக்க தெரியாது சேரி வேல கெடைக்கு நம்மளுக்குன்னு ஒரு பாராட்டு பாராட்டுற மாரி நம்மளுக்கு ஒரு வேல கெடைக்கும் நம்ம வேலைக்கு மதிப்பு குடுப்பாங்கல்ல அதுதாங்க நா வந்து ஒரு வேலை செஞ்சேன்னு சொன்னேல்ல அவங்க என் திரும்ப கூப்புன்னு கூப்புற அளவுக்குதா நா வேலை செஞ்சுட்டு வந்தே என்னய திரும்பவு வேலைக்கு வாங்க வாங்கன்னு அப் அத்தன டைம் கூப்ட்டாங்க அத கூட நா மதிக்காம இந்த ஒரு கேவல இது வரைக்குமே என்ன கூப்ட்டுட்டு இருக்காங்க நா மதிக்கல அததா உண்மையான வேலையிலே நம்ம மரியாதை கொடுக்க நாம மதிக்காத நம்மளுக்கு இப்படி ஒரு அவமானம் நெலம ஆமா இந்த அவமானம் ஏ வாழ்க்கையில எங்க வீட்டுல நா எத்தனை அவமானப்பட்டுருப்பே குடும்பத்துல சண்டைக்கு மேல சண்டை கொழந்தைங்க முதக் கொண்டு திட் திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அம்மா ஒரு தண்ணி வேலைதா முக்கியோ ஆமா கொழந்தைக்கு தண்ணி கூட குடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்ச்சிட்டாங்க ஒரு நாளு ஒரு தோசை ஊத்த போயிருந்தேனு நெனைக்கிறே மத்தியான ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க ரெண்டு நிமிஸ் பிஸ்கட்ல வந்துட்டு நா பாக்கல ஆமா ரெண்டு நிமிஷ பாக்கலேனா கூட ஒருக்கா போன் பண்ணி என்னை கேக்கறாங்க நீ என்ன வேலை பாக்கலயா நீஅப்படீன்ட்டு அதுதான் அவங்க எத்தனை டைம் அப்படி வேலை பாத்திருப்பாங்கன் தெரியல அவங்க நா என்னைக்குமே வந்து ஒரு ஃபோன் பண்ணா கூட அவங்க பேசுனதே கெடையாது தூங்கி எழுந்து ஏதாச்சு ஒன்னு மாவு போட்டு அரைச்சுகிட்டு ஆமா தின்னுட்டேதாப் ப்பாங்க எப்ப பார்த்தாலு அந்த மாதிரி ஆளுங்க எல்லா எப் எப்ப பாத்தாலு திங்கறது தா வேலயா வச்சுருக்காங்க வேலயே செய்யாம அவங்கெல்லா சம்பளம் வாங்க ங்க ஆனா அவங்க இப்ப மட்டு என்னவா அது தா அது பண்ணிகிட்ருக்கு இப்பவு எ அது தா அந்த மாரி ஆளுங்க வேல செய்ய மாட்டாங்க அடுத்தவங் கிட்ட வேல வாங் ங்க்கிவாங்க ஆனா மத்தவங்க வேல செய்யறவங்கள வந் எப்பவுமே கொற பேசிக்கிட்டே தா இருப்பா அதா வேல பாக்குறவங்களுக்கு என்னைக்கிமே மரியாத கெடைக்கறதில்ல ஒரு அங்கீகாரோ கெடச்சா தா அது வந்து அதோட இதுவே இந்த மாதிரி தா எங்கயுமே நம்ம எவ்ளோ வேல பாத்துருப்போ என்ன வேல குடுத்தாலு பண்ணோ எதோ ஒரு வேல என்ன வேல குடுத்தாங்க எனக்கு தா அதே மாரி குடுத்தாங்க ஆ ஆறு மணி வரைக்கு வேல செய்யணு சொன்னாங்க அப்பறோ அப் அர மண் நே அரமணி நேர சேத்தி செ செய்யனாங்க அப்பறோ ஏழு மணி செஞ்சங்க அது ஒரு ஏழு மணி வெரிக்கு ஆம் ப்றோ கொஞ்ச நாள் போக போக ஒம்போது நீ செய்ய மாட்டியா ஏ மத்தவங்கல்லா செய்யும்போது உனக்கு செய்யறதுக்கு என்னமா ஆனா சம்பளத்த மட்டு மத்தவங்களுக்கு சேத்தி தர எனக்கு சேத்தி தந்தீன்னா பரவால்ல தான அத மட்டு ஏ சேத்தி தரமாட்டிங்கற இங்க அது எப்டி குடுப்பா அ ஆ சும்மாவே வேல செஞ்சி கு அதா வீட்ல இருக்குறவங் கேக்குறாங்க அடுத்தவனுக்கு போய் ஒழைக்கிறதுக்கு நீ ஏன் வந்து வீட்ல இருக்க எங்கேயோ அங் ங்கயோ போய்ரு இங்க உனக்கென்ன வேலனு கேக்கறாங்க ஆமா அத புரிஞ்சிகிட்டு தா திருப்பி நா பதில் பேச ஆரம்பிச்சே அவங்க கிட்ட ஆனா அவங்களுக்கு அது வந்து கேள்வி கேக்க கூடாது வேல மட்டு செஞ்சு குடுக்கணு கேட்டா நா நம்ப உண்மையா இது பேசுனா கூட நம்மல ஏத்துக்க மாட்டாங்கங்க அவங்க தப்பே இருந்தா கூட அவங்கதா உ கரெக்ட்டு நூறு ரூபா பணோ குடுத் த்தாலு அதுக் கேத்த வேலைய செஞ்சு குடுக்கணு சொல்றாங்க அதா அதுக்கேத்த நூறு ரூபாய்க்கான வேலைய தா நம்ம செய்ய முடியு ஆயிர ரூபா வாங்குறாங்கன்னா அவங்க வேலைய போய் நாம செய்ய முடியுமா நூரூபா இப்ப எங்க தகுதிக்கேத்த வேலையதான நீ குடுக்கணு என்னோட தகுதின்றத தாண்டி என்னோட சம்பளோ நீ என்ன குடுக்கற அ தகுதியின் அடிப்படைல தான நீ அந்த சம்பளத்த முடிவு பண்ண அந்த தகுதிக்கான வேல தா நீ குடுக்கணு நூர்ருவாவ பணோனா நூறு ரூபாய்க்கான வேலையை தா நாம செஞ்சு குடுக்க முடியு ஆஹ் நூர் ரூபாய்க்கு எடுத்துட்டு ஆ அதா ஒடம்பு தாங்காதுன் சொல்லியாச் சே ஒடம்பு உண்மைய சொல்னோ ம உடம்பே வந்து புடிக்கல நீயே அவனுக்கு போய் அவ்வளேக் கேவலமா வேலை செஞ்சு குடுத்துட்டுறாங்க அவங்களுக்கு மாட்றாங்க பாருங்களே நீ ஐம்பது ரூபா கூட குடு நா ஆயிரம் ரூபாக்கு வேலை பாப்பேன்ட்டு ஆமா திருப்பி கேள்வி கேக்காதனால ஆஹ் அந்த மாதிரி இது பண்றாங்க இல்ல என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசனினா ந ஆள் கெடைக்கல்லன்னா அவன் தேடிட்டு வரு வான் அவன் தேடிட்டு வருவா நா வந்து ஸ் சார் நீ ஆ ஆயிர ரூபா சார் குடுக்க வேண்டிய எடத்துல நா நூறு மு இரநூறு ரூபாய்க்கு நா வேலை பண்ணி தரேன்னு சொன்னா அப்போ வந்து அவ இரநூறு ரூபா ஆளுங்களா தா எடுப் ப்ப அங்க ஆயிரூபா ஆளுக்கு எதுக்கு எடுக்கறாங்க எடுப்பாங்க ஆமா பொலி விக்கறதுக்கு தா பாப்பா இப்ப இத்தனைக்கும் அந்த நூறு ரூபா வாங்குறாங்க பாருங்க அவ்ங்க வேஸ்ட் அந்த ஐம்பது ரூபா வாங்கறவங்கல்லா நல்லவங்க ன்னா அவங்க அவங்ககிட்ட உழைப்போட இது இருக்காது சுத்தமே இருக்காது ஒரு பக்கோ வேல பாத்தா பரவால்ல அவ்ங்கதா நாலஞ்சு பக்கம் வேல பாக்குறாங்கல்ல இங்க ஒரு ஐம்பது ரூபாய வந்தா என்ன அங்க ஒரு அம்பது ரூபா வந்தா என்ன அது ஏதோ ஒரு பக்கம் போனாலு அவங்களுக் கு அத பத்தி கவல இல்ல
ஆமா
அதனால அத வச்சு சமாளிச்சுட்டு போயிடுவாங்க நாம ஒரு வேலையில நேர்மையா வேல பாக்கணு நெனைக்கிறோ நம்மளுக்கு நெலைக்க மாட்டேங்குது உண்மையா இருக்கிறவங்களுக்கு என்னைக்கு சோதனை இருக்கு க்கதானே செய்யு சேரி விடுங்க அத பத்தி ஏன் பேசிக்கிட்டு மன கசப்புதான் இருக்கும் ஒரு ஆர்வமேப் போயிருச்சே அதெ மாரி வந்த் னமோ அப்டின்ற ஒரு எண்ணோ தான் எப்ப பாத்தாலு பாத்தாலு தோணுது ஐயோ இந்த வேலையு இவ்ளோ சுத்மா நம்மள நடத்திருவாங்களோ இப்படி சொ கேட்டு எடுக்கறாங்க வேல க ஆமா நாம தன்மானத்தோட வேலை செய்யணும்னு நினைக்க விக்கிறோம் நம்ம சுய மரியாதையை விட்டுட்டு போய் ஒரு இடத்துல வேல செய்ய முடியுமா ஏன்னா நம்ம படிச்சிருக்கோ நம்ம தகுதிக்கேத்த வேலையதா நாப் தேடணு நா இனிமேல் முடியு பண்ணிட்ட ஏன்னா நம்ம அப் பெரிய இடத்துல எல்லா வேல செஞ்சுட்டு வந்திருக்கோ அங்க இருக் இருக்குற மரியாத கூட ஒரு சின்ன வேலைல நமக்கு அந்த மரியாத கெடைகலங்கும் போது அதுதா ரொம்ப கஷ்டமா இருக்கு இனிமேல் ஏ போய் வேலைய தேடணு அ பேசாம வேலயே இல்லாம இந்த மாரி உங்ளுக்கு வேல தேடுச்சுதுனா பாருங்க பொறுமையா வந்து தேடலான் ருக்கேன் அதுக்கேத்த மாரி நம்ம தகுதிக்கு ஏத்த வேலைல செர்ணோ தகுதிக்கு கீழே இறங்கி போனோனா நமக்கு என்னைக்கு மரியாதை கிடைக்காது அதனால என் தகுதிக்கு நான் என்ன படிச்சிருக்கறேனோ அதுக்கேத்த மாரி வேலையை தேடிக்கலான் இருக்கேன் அதனால எந்த ஒரு அவசரமு இல்ல வேலயே கிடைக்காம சும்மா இருந்தாலும் பிரச் பொறுமையா தேடு ஆமா எந்த ஒரு பிரச் பொறுமையா தேடினாலு நல்ல வேலயா தேடிக்கோங்க எந்த பிரச்ச னையே இல்ல அட் அ நம்ம குழந்தைங்களளை பாத்துட்டு வீட் வீட்ட பாத்துட்டு இருந்தா கூட அதுவே ம் ஆ இப்பதா நா வந்து சந்தோ எனக்கு அது ஒரு பாடொ வச்சுக்கோங்கள அது எல்லாருக்ககொ ஒரு டைம் ஒரு நேரத்துல தோண ஆரம்பிச்சிடுங்க ஏன்னா அவங்க அவங்க பண்ண நிகழ்வுகள் அப்டி என்ன செய்யறது இந்த காலத்துலயு இப்படி கேவலமாதா இருக்காங்க அதா அங்களே என்னதாக் படிச்சிருந்தாலு என்னதா வேலை பாத்திருந்தாலுமே சில பேருக்கு அடிபணிஞ்சு போணுன்றது து இருக்கு அது அடிபணிஞ்சு போணுனா அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குணு நம்ம அடி பணியனு உனக்கே ஒண்ணு தெரியாது நீயே உன் வேலய அடுத்தவங்க கிட்ட கிட்ட செய்ற அப் புரொ நா உனக்கு எப்டி அந்த மரியாத கெடைக்கு இத நம்ம கேட நாம்லா வேலை செய்ய தெரிய தகுதி இல்லாதவங்க ஆமா நம்ம அவங்களதா எதுவு கேள்வி கேக்க கூடாது இல்ல கேள்வி கேட்டா நம்ம கெட்டவங்க செரிங்க உங்க கிட்ட பேசுனது உங்க கிட்ட பேஸ் ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருந்துச்சு முதல எ மனசுல இருந்தத வந்து ஏதோ அ கொட்டி தீர்த மாரி இருக்கு சரி பாக் ஹலோ நன்றி சந்தோஷம் உம்
புனித்தா கா